ஹலோ
ஜமுனாக்கா
ம் அது என்ன சொல்லிட்டுருந்தனா அந்த பிள்ளைக்கி வந்து குடுக்க கூடாதுன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்கக்கா தேக்கு ஏனேன்னா அந்த புள்ளைக்கி பதினெட்டு வயசு கூட ஆவலைல்ல
அதா நானு யோசிச்சே ம்
கூட ஆவல அதுக்குள்ள குடுக்காதிங்க சொன்னா கேட்கவே மாட்டேங்கறாங்க
உங் அண்ணிய மொதல்ல அவுக அவுக சாப்ட மாட்டாகலா அந்த அக்கா சாப்ட்டு போகமாட்டாகலா காலேல
அவுகளுக்கு இப்ப சேத் அடிச்சட்றாங்க காலேலைக்கி
ஐய்
ம் குடும்பமே சேக்கு சேக்கு குடும்போ
மையிதே குடுத்துருவாக மையி இல்லாதனால வெள்ள நா ஓடுறதுனால தப்ச்சிட்டே
இல்ல வெள்ளன்னா ஓடறனாங்கத விட ஸ்கூல்ல சாப்பாடுனால அவே தப்பிச்சிட்டா இல்லேன்னா அவனுக்கு சேத்தே இது பண்ணிருவாக நேத்து நைட்டு சொல்றாக ம் ஏன்டி நா ரொம்ப வய இது அது பேருன்னாது ரொம்ப ஆளு மெலிஞ்சதுனால என்னமோ மாரி இருக்கியே எல்லாரு சொல்றாகர நல்லா முன்னாடி மாரி இல்லேன் சொல்றாகடி அப்டின்னாக நா ஆமான் சொல்லிட்டே
ஆமாவு
நீங்க வந்து வெயிட்டு கொறைஞ்ச உடன ஆ வெ வெயிட் ட்லா கொறைஞ்சோன்ன ஃபேஸ் ஒரு மாரி ஒங்களுக்கு ஆயிருச்சு அதாவ்து உங்க வயசுக்கேத்த வெயிட் இருக்கணுல்ல புரியுதா
அது ரெண்டு பிள்ளைக ரெண்டு பிள்ளைகளு பெருசா இருக்குக அப்ப அந்த அளவுக்கு ஒடம்பு வேணுமல்ல
வேணுல்ல அப்ப இல்ல இது வந்து எப்டின்னா நேச்சுரலாவே ஒல்லியா இருக்கிறவங்க அப்டின்னா னா ஒண்ணு தெரியாதுக்கா புரியுதா இவங்க வந்து குண்டா இருந்துட்டு ஒல்லியாயிருக்காங்க
எடுத்துக்காட்டு பிரின்சிப்
ஆமா பிரின்சி மாமியாரு இப்பவு மாமியார் மாரியா இருக் என்னது கொசு மாரி இருக்குது சிட்டு சிட்டா
அதாவ்து ஆரம்துலந்தே இருந்தே அழகா அதே மாரியே இருந்திருக்கா இப்ப யாரு பாக்குறவ வெயிட் குறஞ்சிரு
அ சொல்ல மாட்டாங்கல்ல அவங்க எப்புமே அப்டிதா இருப்பாங்க இப்ப இவங்க வெயிட்ட போட்டுட்டு நல்ல வெயிட் ட்ல இருந்துட்டு கொறஞ்ச ஓடனே நானே சொல்ட்டே உங்கள ஒரு மாரி ஃபேஸ்லா ஒரு மாரி என்னொன்னு காட்டுது அ வயசான மாரி ஒரு மாரி ஃபேஸ்லா டொக் க்கு விழுந்த மாரி ஆயிருச்சு அப்டின்னு சொல்லிட்டே
ஏ வயசானா வாய்ஸ் மாறுமாங்க நா கேக்ன்னு நெனச்சே
தெரில ஏ அவளுக்கு மாறிடுச்சா என்ன
இல்ல ஒருதவுளுக்கு பேகிட்டு இருக்கைல ஒருத்தவக நா அந்த ஹாஸ்பிட்டல உட்காந்து இருக்கைல அவங்களா பேசிக்கிட்டு இருந்தாவ வயசாகவு வாய்ஸே மாறி போய் யாரோ மாறி பேசுனாக என்னால கண்டுபுடிக்கவே முடியல இத்தனைக்கு தெனமு பே பேசுறவுக
ஓ
நா அப்ப டக்குன்னு யோசிச்சே வயசாய்யிட்டா வாய்ஸ் மாறிருமா அப்டின்
மாறுமா இருக்கு இப்ப உங்க மாமியாரோட வாய்ச பாருங்க அவங்க சின்ன வயசுல இப்டியா பேசிருப்பாங்க இன்னு நல்லா பேசிருப்பாங்க ஸ்வீட்டா
அப்டியா ரொம்ப ஸ்வீட்டாவாப்பா சின்ன கொழந்தையில அதுதா சொல்றே சின்ன கொழந்தையில ஒரு வாய்ஸ் இருக்கு அதுக்கான்டி ஒரு அளவுக்கு வொவரோ தெரிஞ்சுட்டு இப்ப வரைக்கு இதே வாய்ஸ்ல தானே இருக்கு அதே எனக்கு
தெரில தெரில அத பத்தி தெரில பட் எங்க மேடம் எங்க மே மேடம் வந்து ரொம்ப நேத்து ஃபீல் பண்ணாங்க அ சொ முன்னாடி நெத்தில வேற சொட் ட்டையில ஏறிடுச்சா சொட்ட சொட்ட எரிடுச்சா மூஞ்சி என்னமோனு ஆணு போச்சா
ஏறுங்க அதுதா கரெக்ட்டு அப்டி ஏறுறதே வயசு கரெக்ட்டான வயசு
நா என்ன சொல்றே இஞ்சிருக்கா நா ரொம்ப நாளாவே என்ன சொல்லிகிட்டு இருக்கே தெரியுமா உங்ளுக்கு வந்து நீங்க வந்து அ சேஸ்ட்டு சின்னதா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க அப்ப வெயிட்டு நீங்க சுத்தமா கொறச்சிட்டீங்க வெயிட்டு கொறச்சுட்டா அது வந்து பெருசா தெரியாது நீங்க ஏற்கனவே குண்டா இருக்கிலே உங்களுக்கு குண்டா இருந்ததுனால உங்களுக்கு ஒண்ணு தெரியல இப்ப நீங்க வெயிட்ட கொறச்சொனனே சுத்தமா இல்லாம போச்சுன்னு சொல்றீங்கன்னு சொன்னே நா சொல்லிட்டே நீங்க இப்ப இத விட வெயிட்ட கொறச்சு புடாதீங்க ஒழுங்கா சாப் சாப்புடுங்கன்னு சொல்றேன்ல சாப்பாடு பாடே ஒழுங்காவே சமைக்கிறதே இல்ல நீ சமைக்கிறதுக்கு அழுப்பு பட்டுகிட்டு ஒழுங்கா சாப்டாம இருந்தா எப் எப்டி ஒனக்கு எனர்ஜி இருக்கு எப்டி நீ
அவுகளே தானே சொன்னாங்க சத்தா சாப்பிடாம இருக்கே பண்றே எனக்
அ அப்ப நா டெய்லி சொல்றே இப்ப அவங்க கொஞ்சொ லேட்டா கெளம்புனா கூட நம்ம பாப்பாக்கு செய்யும் போது எதையாவது அவோகளுக்கு சேத்து கொஞ்சமாது குடுக்கலா அவங்களும் பாவோ வேலைக்கு போறாங் க ஆனா அவ்க அவ்க கெளம்புற டைத் த்துக்தா நம்ம எந்திரிச்சு சமைக்க முடியுமா இன்னைக்கு ஒரு நாள் பிரைட் ரைஸ் செஞ்சதுக்கே நா ஆறு ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஆறு மண் தண்ணி தூக்கொ
நம்ம புள்ளைய ஒம்போது மணிக்கு போகுது நம்ம கொஞ்சோ மெதுவா செய்றம் ஏழு மணிக்கெல்லா போறதுக்கெல்லாம் அப்ன்னா
நம்ம செஞ்சு குடுக்க முடியாது அவுகளாதா செஞ்சு செஞ்சுக்கணு அந்த மாரினா அது சொல்றாங்க நா டெய்லி ரெண் டு முட்ட அவுச்ச முட்ட வாங்கி சாப்றேண்டி மஞ்ச கருவ எடுத்து போட்டுட்டு வெள்ள கருவ மட்டு சாப்ட்றே அப்டின்னா நா சொன்னே நீங்க என்ன வெயிட் லாஸ்ஸா ட்ரை ஸ்கூல்ல அவுச்ச முட்டய குடுப்பாய்ங்கல சத்துணவுல மத்தியானொ டெய்லியு முட் ட்டயா
அவ் புரோட்டின் சாப்டணு அதுக்காண்டி மஞ்சக்கருவெல்லா எடுத்துட்டா சாப்புடணு
நா சொன்னே நா முன்னாடியில இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கே ஒரு முட்டைய முழுசா சாப்புடுங்க ரண்டாவது முட்டைல ல வேணா வெள்ளக்கரு மட்டு சாப்புடுங்க மஞ்ச கரு வேணா அப்படின் சொல்றே இவக ரெண்டு முட்டைலயு மஞ்சக் துருவ தூக்கி போட்டுட்டு வெள்ள கருவ மட்டு சாப்பறாங்களா இதுக்கு எதுக்கு சாப்புடணு எதுவுமே இல்லையே சத்தே இல்லையே அதுல வெயிட் லாஸ் பண்றதுக்கு வேணு ன்னா வெவ் அ வெயிட் லாஸ் பண்றதுக்குமே என்ன சொல்றாங்கன்னா ஒரு முட்டைய முழுசாத எடுத்துக்க சொல்றாய்ங்க ரெண்டு மூணு முட்ட எடுத் க்கம் போதுதா அந்த எடத்துல வெள்ளக்கரு மட்டு எடுத்துக்கன் சொல்றாய்ங்க
ம்
இது என்னடானா ஃபுல்லாவே ஒமிட் பண்ணுது அப்ப என்ன ருக்கு அங்க சத்து சுக்கா ருக்கு கால்ல இங்க என் ந்து ஒரு சோறையு அத எனத்தையாவது ஒரு கொழம்ப ஊத்தி கொண்டு போற அங்கப்பயே வெஞ்சானத்துக்கு ரெண்டே ரெண்டு முட் ட இன்னு எந்த காய்கறியுமே இல்ல எப்படி இருக்கு என்ன இருக்கு அதுல சத்து ஒனக்கு
ம்ப பாப்போ அவளுக்கே கொஞ்ச நாள் கழிச்சுதே தெரியு இப்போதைக்கு தெரியாது ம்
அதாவ்து உணர மாட்டேங்குது அப்பறொ எனக்கு வந்து வயசான மாரி இருக்கோ எனக்கு வந்து இது பண்ண மாரி இருக்கோ டொக்கு வுழுந்த மாரி இருக்கோ அப்டின் கேட்டா அதுக்கு நம்ம என்னக்கா பண்ண முடியு
நாதத்தே
ம்
வேலைல்லா முடிச்சுட்டிகலாங்க வீட்ல துணி கெடக்குங்க அவ்வளோ துணி நேத்து தொவச்சதுல இருந்து
நேத்து நா சாயங்காலோ எங்க அண்ணி வீட்ல
ஒரு பனியன தேடுனேங்க அத கேளுங்க தேடுனே அத இருடா வந்து எடுத்து தாரேனுத சொன்னே என்ன கோவத்துல இருந்தானோ அப்படியே இழுத்து வுட்டுட்டே அவ்வளோ மட் டுச்ச துணியு போச்சுங்க நா இருக்குற இருப்புல இப்ப துணி மடிக்கிறனே அமைதியா நா இருக்கே குப் ப்போ மாரி போட்டு வச்சிருக்கே எனக்கு இப்புல்லா இருந்தா எனக்கு தூக்கமே வராது இவெ பாக்குற வேல நானே அந்ந எடத்துக்கு மடிச்சு மடிச் அ அந்த எனக்கு சும்மாவும் சுருட்டி வைக்கவும் தெரியாது நா உ க்காந்து மடிச்சாதே எனக்கு திருப்தி
ஒங்கள ஒரு நாள் எங்க வீட்ல டெய்லி வந்து ஒரு பத்து நிமிஷோ உக்காட்ந்துட்டு எஞ்சு போ சொல்லனுங்க
இப்டி பண் நேத்து உண்மையாவே ச ரொம்ப திட்டிட்டு எனக் கோவோ வந்துடுச்சு. இனிமே நீ துணில கை வச் த்தி நாள் இருக்குன் சொல்லி பயங்கரமா அவெனோட துணிய எடுக்கறதுக்கே அவனை நல்லா திட்டிவுட்ட எனக்கே சங்க டமாய்டுச்சு அப்புறமேலு
ஆனா உண்மையாவே ஒரு துணி இருங்கெருங்க அடியில இருக்கும்ல அது மட்டு இருக்கு பீரோல மேல்லாப்புல உள்ளது எ எல்லாமே வந்து சாஞ்சிருச்சி நா என்ன பண்ணே நா அப்பப்ப மடிச்சி அப்பப்ப மடிச்சி திணிச்சி திணிச்சு முன்னாடி முன்னா டியே வெக்கெவு அதெ ஒன்ன உருவவு வந்து விழுந்துருக்கு சேரி விழுந்தவெ வந்து அம்மா விழுந்துருச்சுன்னு சொல்லாம அவெனோடது கெடைக்கெலேன்னு மறுபடியு எடுத்ருக்யா மறுபடியு வந்து விழுந்து மடிச்சது எல்லாமே கெளஞ்சு போயிருச்சி நா நா என்ன நெனச்சே சுத்தந்தே பண்ணனு மடிச்சதே இருக்கு அப்டியே எடுத்து எடுத்து அப்டியே அப்டியே அப்யே வெப்போ அப்டின் யோஸ்ச்சி நா இருந்தே
ம் ம்
இப்டி பண்ணது பாத்த ஒன்னே எனக்கு நைட்டு தூக்கமே வர்ல இத்தனைக்கு அவனோடதுக்கு சும்மாவே அவனோட செல்ஃப்ல பீரோல அவனுக்கு வக்கெற்துக்கு எடம் பத்தாது வீட்டுக்கு போட்ற ட்ரெஸ் துணியல நா மல்லுக் கட்டிதே மடிச்சி மடிச்சி வச்சுக்கிட்ருக்கே இப்டி பண்ணானா நா இன்ன எ மறுபுடியு எடுத்து நா திண்ணே எங்க அத்த திணிச்சி வையி இப்ப என்ன
அவெ என்னெ எங்கே வெளியில போட்டு போற ட்ரெஸ்ஸா என்ன சும்மா எடுத்தா அப்டியே வையி அப்டிங்கிறா இப்ப நா போட்டதே சாயங்காலொ
ஏ
சாயங்காலொ சாயங்காலொ ஸ்கூல் விட்டு வந்து போட்ட ட்ரெஸ்ஸயே போர்றதுக்கு ஒ மாரியா இருக்கு
நால்லா அப்டியே எடுத்து மடிச் மடிச்சி சும்மா வச்சிருவேங்க உங்கள மாரில்லா உக்காந்து துணிக் கடையில மாரில்லா மடிக் க்க மாட்டே
இப்டி மடிச்சோம்னா நம்மளுக்கு எது போட்ருக்கோம் போல்லேன் தெரியு பத்தாம போறதுல்லா நம்ம கண்டுப்புடிக்கிலால்ல இல்லேன்னா போடாமலே புதுசாவே பத்தாம போய்ருது அதெல்லா சங்கடமா இருக்கு சில வேற ரியாக்கு எடுத்து குடுக்கவா பத்தாதெதல்லா
ஆ
நா பாருங்கம்மா இப்ப நீங்க டிரெஸ்ஸுன் சொன்ன ஒன்னேதா ஞாவொ வருது அந்த முனியம்மாவுக்கு ட்ரஸ்ஸு எடுத்து வச்சிருக் கேன்ல அத கொண்டாடவே இல்ல பாருங்க நா கொஞ்ச நேரங் கழிச்சு கொண்டாந்
ஆமாங்க சேல கொண்டந்து தாரேன்னீயல்ல
கொண்ணாந் தாரே ரெண்டு சுடிதாரு இருக்கு அதையு தாரே அத அங்க குடுங்க அத யாருக் பத்துதோ போட்டுக்கட்டு கடக்கா ஆ ம்
அவ மஹளுகளுக்குல்லா சுடிதாரு கேக்குது வந்து
கேக்குதா ஆன கேக்குதுன்னா தர்றேங்க
மகளுகளுக்கு இருந்தா குடுங்க அப்டின் கேக்குது
ஆ ஆ தரே அப்ப குடுங்க ரெண்டு சுடிதார் இருக்குது
எங்கள்ட்ட வந்து முன்னாடி கேட்டுச்சி மகளுக்கு ஏதாவ்து இருக்கா ட்ரெஸ்ஸு ஏதாவ்து இருக்கா அப்டின் கேட்ச்சி
ம் ம்
நாங்கதே சுத்தம் பண்ண சோம்பேறி படுவோமே பாத்து எடுத்தார அப்டின்றதோ ட அவ்ளதே
ஆனா சுத்தம் பண்ணனா எவ்வளோ வருந் தெரியுமா ஏம் பீரோலலா அம்புட்டு அப்டி அப்டியே கடக்
ஊட்டு எங்க ப்ரித்தி ஊட்டு ட்ரெஸ்ஸு ரெண்டு இருக்குங்க அதையுந் தரே அதையு குடுத் இருங்க அது எதுக்கு சும்மாவே அது என்ன பண்ணதுனாங்க என்ன இப்டி பைத்தியமா இருக்குது அவங்க வீட்ல என்னன்ன தேவையில்லாத பொருளோ எல்லாத்த அப்டி கொனாந்து ஏ வீட்டுல குடுத்துட்டு போயிருதுங்க இந்தாடி இது ஏதாவது பண்ணு இந்தாடி இது எதாவது பண்ணுணா நானு குப்ப நானா இதா வச்சுருக்கே காயலாங்கடையா வச்சுருக்கே எ பண்றதுக்கு கடுப்பாகுது தெரியுமா ஏதாவது பண்ணு ஏதாவது பண்ணு உனக்கு தேவையில்லைன்னா தூக்கி கீழே போட வேண்டியதானே அன்னைக்கு சுத்தம் பண்ணாய்ங்கல்ல சண்டே அன்னைக்குன்னு
ஆ ஆ
அண்ணகி என்ன பண்ணுச்சு தெரியுமா அவங்களுக்கு டேபிள்ளு கீழ கொண்ணாந்து வச்சுட்டு போயிட்டாரு அந்தாளு அத தூக்கவே முடியல அந்த டேபிள என்னால மல்லுக் கட்டி நானு ஏ விட்டு வீட்டுக்காரரு சேந்து தூக்கி மேலே கொண்டானு தரவா சரி தவங்கலாந்து குடுத்தா அடுத்தன இவ டேபிள்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு உ அந்த அட்டைபெட்டி அவ்வளவு பெரிய அட்டைபெட்டிய கொண்டாந்து எங்க வீட்டில குடித்துடு போகுதுடி
அதத்தே
சூ எனக்கு எதுக்கு இந்த அட்டை பெட்டி இப்பக்கு சும்மா இங்க இங்க வாங்கி
இன்னொரு காரண என்னன்னா அவ வீட்ல வெக்கறதுக்கு லேச கூட எட இல்லையே ஏன் அட்டபெட்டில்லா வச்சு
எட இல்லைன்னா அட்டப்பெட்டிய தூக்கி வீசு நீல நா நாலக இது சேர தூக்கி வேற வீட்டுக்கு கொண்டுட்டு போகும்போது அந்த அட்டப்பெட்டிய அப்பான் தேடியா எடுத்து வச்சு கொண்டு போ போறே நீ சேர அப்படியே போட்டுதான தூக்கிட்டு போவே நீ பிரிப்பியா உக்காந்து பார்ட் பார்ட்டா பிரிச்சு அ நீ ஏத்
பொன்னியக்கா பொன்னியக்கா வீடு காலி பண்ணால எப்படி தெரியுமா அட்டைபெட்டி எல்லா மொயல ஒண்ணு ஒண்ணுக்கு ஒவ்வொரு அட்டைப்பெட்டிங்க அளவா அடுக்கி அழகா கீழ பாத்தத்தே இருக்கு
ஆ வீடுக்குள்ள ஃபுல்லா அட்டபெட்டி அட்டபெட்டி அட்டப்பெட்டியா இருக்குதுங்க கருமோ எப்ப பாத்தாலு ஏங்கிட்டயே கொண்டாந்து கொ தள்ளிட்டு நா அன்னைகி தூக்கி கொண்டு போய் மாடிபடிக்கிட்டா வச்சட்டே ஏ வீட்டுக்குள்ளயே கடந்துச்சு ரெண்டு நாளா க கடுப்பாயிர்ச்சு நம்ம வீட்டிகுள்ள எதுக்கு இது கடக்குதுன் மாடி படியில வச்சுட்டே வச்சிட்டு இவர போவேலா அங்க கொண்டேய் கா காயலங்கடேலயோ குப்பேலாயோ போற்றுங்க சொல்லி வெ சுருருந்தே அதுக்குள்ள இது என்ன ஆ ஓகே ஓகே ஓகே போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அ ஆ ஓகேபா